ஓகே சிஸ்டர் நீங்க இக்க எடத்துல டவர் கெடைக்லன் நெனைக்கிறே உங்க வாய்ஸ் அடிக்கடி பிரேக் ஆகுது அதனால கால் கட் ஆயிடுது
அ அ அதனால கால் கட் ஆகல
ம்
எனக்கு இப்போ நீங்க பண்ணி பேசறோ இல்லையா எனக்கு வந்துட்டு இந்த கட் பண்ற சிம்பள் மட்டுந்தானே காட்டணு எனக்கு ரெண்டு சிம்பள்மே காட்டுது அதனால நா திரும்ப அட்டன்ட் பண்ணும் போதுதா கட் ஆகுது
ஓ ந எனக்கு இப்ப அ இதுக்கு முன்னாடி பேச்ன கால் இப்டிதா வந்துச் சைனப் ஆனா ஃபுல்லா ரெஃப்ரஷ் பண்ணிட்டு வெளியத் எல்லா ஆப்மே க்ளோஸ் பண்ணிட்டே க்ளோஸ் பண்ணல இத மேல அந்த ஆப் பேருக்கன்ம பேசறது காட்டிட்தா இருக்கு டைமிங்கு அதனால இல்லா ஆப்பியுங் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்றம் நா இதுப் பண்ணே
அதனால நாந்தா திரும்ப அட்டென் பண்றத டச் பண்ணே அது கட்டாயிடுச்சு இப்பவுமே எனக்கு ரெண்டுதுமே காட் ட்டுது செரிப் பரவால்ல பேசுங்க கட் பண்ற ஆப் சன் உங்க கிட்ட இருக்கு இல்ல
ஆ இருக்கு இருக்கு
அப்படின்னா பேசலாம் பேசும்
ம்
அ சொல்லுங்க தோழி சினிமா சீரியல் அத பத்தி
ஆ சீ இது சீரியல்லா பாப்ப சிஸ்டர் நா ஏன்னா ஆஃபீஸ் எனக்கு ஒரு ஃபோர் ஃபாட் ஃபோர் ஃபிப்டி அல் வீட்டுக்கு வர ஃபைவ் ஃபிப்டி சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடும் அந்த டைம்ல சீரியல் நெறைய பாப்பே ஏனா வந்த வரப்பே டிவி போட்ருவேன் போட்டுட்டு குள்சிட்டு வந்துட்டு எல்லா வேலையு வேசிப்ஸ் ஒரு சில பேர் வந்து டி வி ல வந்து எப்டியோன்னா அடிக்ட் ஆயிடுவாங்க பட் ஆனா நா அப்டி இருக் க்க மாட்டே ஒரு சீரியல் பாப்பே நடுவுல வெளம்பரோ போட்ருவாங்களயா அப்ப போயிட்டு துணிய மடிச்சிருவ அதுல்லாம டி வி பாத்துட்டே சாமான் தேச்சிடுவ அந்த மாரி இருக்கற வேலையிலா இத பாத்துட்டே முடி ச்சதுனால அது வந்து யூஸ்வலா நம்ளுக்கு டி வி பாத்த மாதியு இருக்கு வேல முடிச்ச மாதிரி இருக்கு இது ஒரு என்டர்டெய்மெண்ட் மாதி இரு இல்லயா டைமு கொஞ்சோ நல்லா போது மூவிஸ்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஃரெண்ட்ஸ் கூட போனா அப்ப என்ன மூவி நல்லா இருக்கு அப்டின்டு பாப்போ பாத்துட்டு ஃப்ரண்ட்ஸா சேர்ந்து எப்போனாலு ஜாயின் பண்ணுவோ ஒன்னா எங்கனாவ்
ம்
அப்ப வந்து மூவிக் போய்ட்டு மூவில்லாம அப்ப பாக்கற மாரி இருக்கு மோஸ்ட் ஆஃப் தெம் வீட்ல தா டி வி ல பாக்குற மா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா மட்டும் போற மாரி இருக்கு வேன்னா
ஓ ஓகே ஓகே சீரியல்ல என்னென்ன சீரியல்லா பாப்பீங்க
நம்ம விஜய் டி வி ல போட்ற சீரியல் எல்லாமே பாப்போ சிஸ்டர் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் டு டென் ஓ க்ளாக் வரைக்கு
சேம் சேம் நாங்களு அதே மாரி தான் ஆ மோஸ்ட்லி நாங்களுமே வந்து பாத் தீங்க அப்டின்னா விஜய் டி வி தான் பாப்போ ஆனா இப்ப சீரியல்ல அதுல இது எனக்கு புடிக்கு எது ஆர்வமா பாக்குறே அப்டின் கேட்டீங்கன்னா இந்த ஐயனார் துணை ஸ் சீரியலும் சிறகடிக்க ஆசை அது ரெண்டு மட்டு நா விடாம பாக்கறே விட்டுட்டு ஒரு நாள் பாக்க முடியாடியு மொபைல்ல பாத்துக்கிற அந்த மாரி மித்த சீரியல்லா அந்த அளவுக்கு அட்டச்மெண்டா பாக்
சிறகடிக்க ஆசை அது கூட கொஞ்சோ எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சோ எங் டேடிக் புடிக்கு எனக்கு ஒரு லைட்டா போர் அடிக்கிற மாரி இருக்கு அது ஐயனார் துணை ஓகே ஐயனார் துணை சூப்பரா பாப்பே அதுல்லாம இப் புதுசா ஏதோ அழகே அழகுன் சம்திங் வந்துருக்கே
ம் ஆமாமா
அது கூடுமே நல்லாருக்கு அந்த ஒரு அந்த க அந்த பொண்ணு இருக்கா பத்தீங்களா அவளுக்காகவே பாக்கற மாரி இருக்கு ம் ஆமாம்மா அவல்ல ஸ்டார்டிங் நல்லா ஓட்ற சீரிஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவ டுவினா இருந்துருக்கா
ம் ம்
அதா இதுமே இப்டி சொல்றது நம்ம கொஞ்சோ பாக்கற மாரி இருக்கு சிறகடிக்க ஆசை இந்த மாமியார்ஸ் அந்த மாரி போதுனால அது அவ்ளவா லைக் பண்ண மாட்றேன் இது ஓகேவா ஒங்களுக்கு நீங்க பாக்கலானு நெனைக்கற அது எனக்கு செட் ஆவுல
ஆ அதுவு பா க்றே அழகாய் அழகு பாக்ரோ இப்ப சிறகடிக்க ஆசை எதுனால பாக்ரோம்னா கத வந்துட்டு ஜவ்வு மாரி இழுக்க மாட்டாய்ங்க கட கடனு தெட்டு கொண்டு போவாய்ங்கல்ல
ம் ஓகே ஓகே
ஆ அதுனால வந்துட்டு அது பா க்றது இப்ப ஐய்யனார் துணை அதே மாரிதா ஒரு சில சீரியல்லா ஒரு விஷயத்த ரொம்ப புடிச்சி ஜவ்வு மாரி இழுத்துட்ருப்பாக எப்படா அது முடியுனு நமக்கே தோணு ஆனா இது ரெண்லயுமே பாத்தீங்க அப்டின்னா கத அடுத்தடுத்து மூவாயி போயிட்டே இருக்கு ஒரு ஜவ்வு மாரி இழுக்கிற அந்த மாரிலா இருக்காது அதுனால இது ரெண்டும் பாக்குறது அழகே அழகு பொறுத்த வரையு ஹீரோயின்கு முக்கியத்துவோ குடுக்குற மாதி தானே அந்த சீரியலே எடுத்திருக்காங்க
ஆமா ஆமா
ம் ஆமா இப்ப பர்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு வேல பாத் துக்ட்டே இருக்கிறாங்க அப்டிங்கிற மாரி செகண்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சோ வீட்டுக்கு நம்மளு காஸ் குடுக்கணு அப்டிங்கற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த அந்த கேரக்டர் குடுத்துரு ப்பாங்க ரெண்டு பேருமே ஓரளவு ஈக்குவலா ஆ
மத்தத்துல பாத்தீங்கன்னா ஈரோயின் மட்டு கொஞ்சோ ஈரோயினும் ஈரோ மட்டு ஏஜ் கம்மியா நம்ம நார்மல் ஏஜ் பசங்க மாரி இருப்பாங்க மத்தோங்ளா வந்து வயசான கேரக்டர்ஸா போடுவாங்க அதுல
ம்
இதுல எப்டின்னா எல்லாருமே யங் கப்பிள்ஸ் மாறியே இருக்காங்க இல்லயா இப்ப ஈரோயுன் ஈரோ அது இல்லாம அவனுக்கு அந்த ஈரோவோட அண்ணே வைஃப்பு இந்த மாரி இருக்கிறப்ப அது கொஞ்சோ பாக்க நல்லா இருக்கு இல்லையா வயசானவங்கள பாத்து போர் அடிக்கிறது
ஆனா அதுலயு பாத்தீங்களா அந்த மாமியாருன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காய்ங்க
ஆமா ஆமா
மாமியார் அவாடே அந்த அம்மாவுக் தா குடுக்கணுங்கிற மாரி அது என்ன சொல்ற ஒரு இருக்குற பொருள எடுத் து பக்கத்துல வைக்க மாட்டாக அந்த மாறி கை கால் வலினாலு இவுங்களே இது பண்ணு அந்த மாறி எல்லா குடுத்துருப்பாக இந்த மாமியாருலா இப்டில்லா இருக்கலாமான்னு நா அந்த சீரியல் பாத்து தா தெரிஞ்சுக்கிறே எவ்ளவோ மாமியார் கத பாத்திருக்கோ வில்லித்தனமால்லா இது கொஞ்சோ வித்தியாசமா இவுங்க நடிச்சிருக்காங்க
ம்
ம் அதே மாதிரி ஹீரோ யாரு தோழி ஒங்களுக்கு ரொம்ப புடிக்கும்
ஹீரோல எந் நார்மலா கேக்குறீங்ளா எனக்கு ஸ் தளபதி தா சி எம்
நா அவுங் அதுதா கேக்குறே பொதுவா சி ஹீரோஸ்ல்ல யார் பிடிக்கும் எனக்கும் விஜய் தா ரொம்ப புடிக்கும்
ம்
ஃபர்ஸ்ட் எல்லா பாத்தீங்க அப்டின்னா இந்த மொத மொதன்னு இந்த பூவே உனக்காகன்னு ஒரு படோ அதுவு ம் காலமெல்லாம் காத்திருந்தேனா தெர்ல பூவே உனக்காக அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா துள்ளாத மனமும் துள்ளு இது ரெண்டும் பாத்ததுக்கு அப்றோ தா நா வந்துட்டு விஜய் ஃபேனாவே மாறுனே துள்ளாத மனமும் துள்ளும்ல்லா எத்தன டைம் பாத்தாலு அது என்ன சொல்றது சளைக்கவே சளைக்காது அந்த மாதிரி திரும்ப திரும்ப பாத்துட்டு ஒரு போரடிக்காத ஒரு படம்ன்னா அத சொல்லலா மொத மொதன்னு நா பாத்தது வந்துட்டு பூவே உனக்காக தா அதுக்கப் றோ தா நா அவுங்களோட தீவிர ரசிகையா மாறுனே நீங்க எந்த படம் பாத்துட்டு தோணுச்சு உங்ளுக்கு
எனக்கு மூவிஸ் பாத்து அப்டின்ல்லாம எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சின்ன வயசுலலா விஜய் மூவி இருக்கும் பாத்தீங்ளா ஆனா இப்ப வந்து வேற மாறி இருக்கு ஸ்டார்ட்டிங்ல பாத்தீங்ன்னா வி ஜயோட மூவி வந்து கொஞ்சோ பழய காலத்து மூவி மாறி கொஞ்சோ லைட்டா எடுத்திருப்பாங்க இல்லயா
ம் ம்
அந்த மாரி மூவி பாக்குறப்பய எனக்கு விஜய் புடிக்கு விஜய் புடிக்கு அப்டியே சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப விஜய் தா அப்டின்ற மாரி ஆயிடுச்சு வால்பேப்பர் விஜய் ஃபோட்டோ வச்சிருப்ப
ம்
அந்த மாரி ஆயிட்ட நானு அது ஏன் தெர்லனா நார்மலாவே புடிக்க ஆரம்பிச்சிச்சு அவரு ஆ எல்லாத்துக்கு இது பண்றது அவரு ஹெல்ப் பண்ணது அது எல்லாமே நார்மலாவே
ம்
அதனால இந்த தடவ விஜய் தா அப்டின்ற மாரி இருந்துச்சு ஃபைனலி நந்துருச்சு
ஓகே ஓகே ஹீரோயின் யாரு ரொம்ப புடிக்கும்
ஹீரோயினா
ம்
ஹீரோயின் எனக்கு புடிச்ச காம்போ வந்து விஜய் காம்போல வந்து விஜய் அண்ட் ஸ்னேக காம்போ புடிக் கோ அது ஒரு மூவிலதா அந்த காம்போ பாத்து பிடிக்க ஆரம்பிச்சுச்சு
ம் அ விஜயும் ஸ்நேகாவும்னா இந்த பா இந்த வடிவேல் கூட இருப்பார் படம்பேர் தெர்ல டக்குன்னு
காம்போ வரும் பத்தீங்ளா ஒற்றை நாணயம் சொல்லிட்டு
ஆமா
அ அந்த அதலதான வரும் அந்த இது
இல்ல இல்ல இல்ல இல்ல அது ஒற்றை நாணயத்துல அப்பாஸ்சு அப்பாஸ்
சூர்யா வருவான அதுல
இல் இந்த நாணயம் வச்சு பாட்டு வருமே இந்த ஒரு ரூபா காயின் அதானே அதுல அப்பாசு அது வந்துட்டு ஒரு ஃபேமிலி மூவி மம்முட்டி முரளி அப் பாஸ் மூணு பேரு வந்துட்டு தேவயானி ம் அப்பறோ இன்னொருத்தவங்க யாரு ம் இவங்க மூணு மூணு ஹீரோ வருவாங்க அதுல அப்பாஸ் வந்துட்டு லாஸ்ட்டு தம்பி முரளி வந்துட்டு ரெண்டாவ் தம்பி மம்முட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு
அந்த அதுல அதுல இருக்க லுக்கு தா ஸ்னேகா வந்து விஜய் கூட நடித்த படத்துலயு அதே லுக்குல இருப் பாங்க
அதுவும் இந்த உனக் உனக்கும் எனக்கும்னு ஒரு சாங்க்கு வரும் இந்த மழைல நனஞ்சிட்டு வரும் அந்த சாங் ஒன்னு
ம் எனக்கு அந்த காம்போ நல்லா இருக்கும் விஜய்யு ஸ்னேகா காம்போ புடிக்கும் அதனால எனக்கு எப்பயுமே ஸ்நேகா அவ்ளவா நடிக்க இது இல்லனாலுமே நடிக்க மாற்றாலுமே ஸ்நேகா புடிக்கும் அது மாரி இந்த மூவில இல்லாம இந்த நார்மலா இருப்பாங்க பத் இந்த சீரியல்ல வரவாங்ள அந்த மாரி ஹீரோயின்ஸ்லா பிடிக்குது இதே சன் டி வில வந்து இந்த சூப் தீராஜ் அப்டின் சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க
துதிராஜா
ஸ்ருத்தின் ஒரு ஆள் ஸ்ருத்தின் இருக்கும் அவங்க புடிக்கும் அது இல்லாம மீனாட்சி சம்திங் சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க இதுக்கு முன்னாடி
ஸ்ருதினா இந்தந்த துளசி சீரியல்ல நடிச்சிருப்பாங்ளே அவங்கள சொல்றீங்களா
ஆமாம்மாமா அவங்கதா
ஆ அவங்க அந்த மீனாட்சிங்கிறது சரவண மீனாட்சி
ஆ அதல அவருவாங்களே அவங்க பேரு
ரெத்திக்காவா ரட்சிதாவா
ஆ ரச்சிதா ரச்சிதா ஆ
ம்ம்ம்
அவங்க இந்த மாரி இருக்கவங்க புடிக்க ஆரம்பிக்குது அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க பண்றது அந்த மாரி
அப்ப உங்களுக்கு புடிச்சதெல்லா ஒரே ஹோம்லி லுக் தா
ஓ அப்டி கண்டுபுச்சிட்டீங்ளா
ஆ ஆ கரெக்ட் கரெக்ட்டு உங்களுக்கு புடிச்சது எல்லாமே பாத்தீங்க அப்டின்னா இந்த ஹோம்லியா லுக்ல உள்ளவங்க தா ம் நீங்க பேசயலே நா கண்டுபுடிச்சிட்டேங்க
சேரி விடுங்க நாளைக்கு அவார்டு குடுத்துல்லா விடுங்க ம் உங்களுக்கு யாரு புடிக்கு உங்களுக்கு எந்த ஹீரோயின் புடிக்கு
எனக்கு பாத்தீங்க அப்டின்னா எனக்கு சமந்தாவு த்ரிஷாவு புடிக்கு
ஓ
எதனால அப்டின்னா சமந்தா வந்துட்டு இந்த ம் தெரி படம் நடிச்சிருந்தாங்கல்ல
ஆமா ஆமா
அதுல சமந்தா விஜய் காம்போ பாத்ததுக்கு அப்றோ எனக்கு சமந்தா புடிக்க ஆரம்பிச்சிருச்சு த்ரிஷா வந்துட்டு கில்லி படம் பாத்ததுல இருந்து புடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அந்த அதுவு அந்த விஜய் காம்போல நீங்க சொன்ன மாரி விஜய் காம்போ வறனால எல்லா ஹீரோயினும் புடிக்குது
ம்
ம் தோழி ம் அடுத்த தலைப்புல பேசு வோம தோழி நன்றி தோழி
ஆ நன்றி சிஸ்டர்
நீ உங்ககிட்டதா கட் பண்ற ஆப்ஷன் இரு